ஆ கேக்குது மேடம் சொல்லுங்க மேடம்
ம் ம் நம்ம என்ன பண்டிகைகள் பத்தி தானே பேசிட்ருந்தோ
ஆ
ஆமா மேடம் அதா மேடம் இந்த மாட்டு பொங்கல்லா வரு அதுகப்ற பாத்தீங்கன்னா கருநாள் வரு கருணா அப்டின் அது அதெல்லா பாத்தீங்கனா இப்ப நாங்க கிராமத் துல இருக்கறதுனால காலேலே என்ன பண்வாங்க எல்லாரு கிராமத்துல இருக்குற இளைஞர்கள்லா சேந்து செரி பசங்களுக்குலா வீ எல்லாருமே சின்ன சின்ன பசங்கலா இருக்குறாங்கல்ல அவுங்களுக் எல்லாருக்குமே வந்து ஒரு விளையாட்டு போட்டி மாரி வை க்கலா அப்டின் சொல்லி முடிவு பண்ணுவாங்க முடிவு பண்ணிட்டு அப்பறோ ஊர்லலா சில பேர் தலைவர்கள்லா இருப்பாங்கல்ல அவுங்களா சேந்து கொஞ்ச காஸ்லா போட்டு கொஞ்சமா பசங்ளுக்கு கொஞ்ச இதுக்கா யூஸ்ஃபுல்லா அவுங்க பயன்படுத்துற மாரி சின்ன சின்ன கிஃப்ட் ட்டுகள்லா முன்னாடியே வாங்கிட்டு வந்துருவாங்க வாங்கிட்டு வந்துட்டு இப்ப ஒரு ஃபுட்பால் விளாட்ற க்ரௌண்ட் மாரி ஒண்ணு இருக்கு அதாவது பாத்தீங்கனா நாடக மே டைன் சொல்லுவாங்க கிராமத்துலலா அங்க வந்து அங்க வந்து ஆ நெறை எல்லாருமே வந்து மைக்ல அனௌன்ஸ் பண்ணி கூட் டத்த கூட்டி எல்லாரயு வர வெப்பாங்க பாத்தீங்கனா பெண்களுக்குலா வந்து இந்த கோல போட்டி வெப்பாங்க கோல போட்டின் சொல் அ
நீங்க ஜாயின் பண்ணிக்கிறீங்களா
ஆ நாங்களும் ஜாயின் பண்ணிருக்கோ மேடம் அதா எப்பயுமே பாத்தீங்கன்னா எல்லா இடத்தலயுமே வந்து சில ல்ல தகராறுகள் இருக்கு அந்த மாரி பாத்தீங்கன்னா நம்ம போட்றது நல்லாவே இருந்தாலு நமக்கு பிடிக்காத சில பேர் இருந்தாங்கன்னா அதெல்லா ரிஜெக்ட் பண்ணதா செய்வாங்க
ம்
என்ன பொறுத்த வரைக்கும் மேடம் ஒரு போட்டி வைக்கிறாங்கன்னா ஒரு மூணு பரிசாச்சு ஃபர்ஸ்ட்டு குடுக்கணு ஆனா பாத்தீங்கன்னா அவுங் க வந்து அத்தன பேர் கஷ்டப்பட்டு கோலம் போட்டாங்க பட் ஆனா ஒரே ஒரு பரிசு மட்டு தேர்ந்தெடுத்து குடுத் தாங்க பரிசுன்றத விட செரி ஒரு வின்னர் அப் ப்டின்றத கூட சொல்லலா முதல் மூன்று போட்டிக்கு
ம்ம்
அது வந்து எங்களுக்கு வந்து அந்த அங்கீகாரம் வந்து கிடைக்கல அதுக்கப்புறமா நாங்க அடுத்த வருஷத்துல இருந்து அந்த மாரி ஒரு போட்டி க்கு நாங்களும் போறதில்ல அதே சமயம் பாத்தேன்னா போன வருடம் கூட அவங்க அந்த கோல போட்டின்ற ஒரு இதுவே வைக்கல
ம்
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த உரி அடின்னு அதுவு வைப்பாங்க அது ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு உரியடி போட்டி
ஓகே
மா இந்த உரிய அடினா பாத்தீங்னா பேரு ஒரு வருஷம் ரொம்ப இது வா இருந்தது மேடம் ஒரு இருபது பேரு கிட்ட அடிக்க போனாங்க அடிக்கவே முடில
ஒ
ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அக்கா வந்து அடிச்சாங்க அவங்க அடிச்ச உன்னே அப்ரோ உரிய அடிச்சாங்க இது ஆயிடுச்சே அதுல வந்து பரிசுமே ஆயிர ரூபாப் பரிசு இருந்தது அந்த உறி அடைக்கிறதுக்கு அப்டின்னு சொல்லியிருந்தாங்க அப்ரோ ஒரு அப்ரோ இன்னு ஏதோ மிக்ஸ் செய்ய சுன்னோ எதோ மிக்ஸ் செய்ய அந்த மாரி சில பரிசுகள் எல்லா குடுத்தாங்க
ஓகே
அப்ரோ நாங்க எப்டின்னா நாங்க இந்த கும்பெல்லாய ஒரு சில போட்டிலா வப்பாங்களக் கயிறு இழு தல அந்த மாரி
தா
அதுக்கிலாநம் போனு அப்டின்னு நனைப்போ அந்த மாரி போனா சம்டைம்ஸ் வந்து வின் பண்ணுவோ சம்டைம்ஸ் வந்து லோஸ் தம் பண்ணுவோ ஆனா வந்து பாத்தீங்னா சில அடிகளு வந்து வாங்குவ மேடம் கால்ல இந்த ஓடம் போது இந்த கொக்கோன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சில விளையாட்
ஆமா ஆமா ஆமா ஆமா
அதுக்கில்லா நாங்க அது விளையாடம் போது சரி ங் அது விளையாடலாம் அப்டின்ற ஒரு ஆர்வதம் ஆர்வ மாதம் போமோம் பட் வந்து போனோன்னா நா அதுக்கப்ரோன வந்து ஒரு மாரி வழி இலா இருக்கு ஏனா நம்ம ரொம்ப நாளுக்கு அப்ரோ இல்லனனா நம்மோ உடம்புல வந்து வழியிலா தெரியுமில்ல
ஆமா
அந்த மாதிரி ஆயிடும் பட் இருந்தாலு அந்த அந்த டைம்ல என்ஜாய் பண்ணணுன்னு சொல்டா அதெல்லாம் போய் கொஞ்சோ பார்ட்டிசிபேட் பண்றது
இருந்தாலு அது ஒரு என்ஜாய்மெண்ட் தா மேடம் இப்ப நம்ம அங்க போல அங்க நம்ம இப்ப போல அப்டினா ஐயோ நம்ம போலயே நம்ம போயிருக்கலாமோ அப்டின்னு நம்ம மனசு ஏங்கு ஆனா நம்ம போயிட்டு வந்து கூட நம்ம பரவாலப் பாத்துக்கிலா
அதா மேடம் ஆனா எப்பியுமே வந்து அங்க போறது வந்து கொஞ்சோ ஒரு போரா தா இருக்குது கொஞ்சோ வெளிலலா போனா கொஞ்சோ ஒரு இங்க பிளசன்டா இருக்கு இந்த வருடத்திலருந்து கொஞ்சோ வெள்ள எங்னா போயிட்டு வரலா கோவிலுக்கு அப்டி இல்லனா பா பாண்டிச்சேரி அந்த மாரி ஸ்பெஷ்லான பிளேஸ்க்லா போயிட்டு வரலா அப்டினு தோணுது மேடம் அதா மேடம் இப்டிதா மேடம் பொங்கல்லா போகுமே முக்கியமா அந்த என்ன
அவ்ளதா இல்ல பொங்கலுக்கப்ரோ அதுக்கப்பரோ வேற எதுமே எதிர்பார்க்க முடியாது நம்ளால அவ்ளதா ஃபெஸ்டிவல் எல்லாமே க்ளோஸ் ஆயிடு ஆமாமா அவ்ளதா
நமக்கு இவள தானா இந்த இவ்ளோ தானா கொண்டாடுவோ
ஆமா நமக்கு வந்து ஒரு ஒரு இப்ப நம்ம எப்டி காலேஜ் போபோது ஒரு சிக்ஸ் மந்த் அடுத்து ஒரு சிக்ஸ் மந்த் மந்த் அப்டின்னு வருல்ல அதே மாரி நமக்கு ஒரு ஆறு மாஸ் ஆறு மாசோ நல்ல ஒரு லீவ்லா கெடைக்கு ஜாலியா இருக்கு அப்டியே ஒரு என்ஜாய்மெண்ட்டா போவோ அவ்ளதா ஒரு ஜனவரிக்கு அப்பறோ லீவ் கெடைக்றது அப்டின்றது ரொம்ப கஷ்டோ
ம் ம் கண்டிப்
எதுமே எந்த ஒரு ஃபெஸ்டிவல் இல்ல பிப்ரவரி எது இல்ல மார்ச் எது இல்ல மே ஏப்ரல் மே அவ்ளோதா அதுக்கப் றமே எதுமேல்ல ஒரு ஒரு ஃபோர் மந்த்து அப்டியே ஃபோரா போவு இப்ப கூட எடுத்துக்கோங்ளே இந்த இந்த இந்த இயர்கூட எடுத்துக்கோங்க ஒரு ஒரு மந்த் அப்டியே போராதா போது
அதுகப்றோ எதுமே இல்ல மேடம் பிப்ரவரி மார்ச்சு ஏப்ரல் மே ஜூன் இப்போ ஜூலையே வரப்போது ஆகஸ்ட்லயாச்சு வருமான் தெரில ஆகஸ்ட்ல வருமா மேடம்
அ ஆகஸ்ட்டு ஆகஸ்ட்டு வராது செப்டம்பரு வரு ஆகஸ்ட் லாஸ்ட்ல வரு நெனைக்கிறே
ம் இந்த இதெல்லா சொல்லுவாங்ளே இந்த ஏழுமலையார் கடவுளுக்கு வந்து இந்த இதெலா நாராயண கோபால்லாலா எப்
அ அதெல்லா அதா மேடோ ஆயுத பூஜைக்கு அது நடுவுல வரு ஆயுத பூஜைக்கு நடுவுல
ஆ அந்த மாரிதா ஓகே ஓகே பரவால்ல மேடம் ஆனா வந்து நமக்கு வந்து இப்ப சடனா யோசிச்சு பாக்கபோது நம்ம நெறைய ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல்ஸ் கொண்டாட்ற மாரிதா இருக்கு
ஆமா
ஆனா பாத்தீங்னா இப்ப நம்ம கணக்கு எடுத்தோனா அது கொஞ்சொ ரொம்ப கம்மியா தா இருக்கு
ஆமா ஆமா மா
இருந்தாலு வந்து நம்ம லைஃவ்வ வந்து நம்ம நம்ம எப்பியுமே கொண்டாடிட்டு இருக்கனு மேடம் ஒரு வைபோட அதுதா
ஆமா
ம் வேற மேடம் வேற ஏதாது சொல்றீங்ளா
ம் கண்டிப்பா வேற வேற எந்த பெஸ்டிவலுமே நம்ம மோஸ்ட் ஆப் கொண்டாட மாட்றோல்ல
ஆமா ஆமாமா மேடம் அதுதா இப்ப நமக் கூட பரவால்ல நெறைய பேருக்லா வந்து பாத்திங்ன்னா இந்த இப்போ வந்து பாத்திங்ன்னா நம்ம
கிறிஸ்டினு முஸ்லீம்லா எடுத்துக்னா கூட அவுங்ளுக்லா சும்மா அந்த ஒரு ஒரு நாள் அந்த ஒரு இருவது நாள் அப்டிதா முஸ்லீம்க்லா உட்டைனா குட் ஃபிரைடே அண்ட் தென் அதுக்கப்றோ இப்
பட் அதெல்லா வந்து அவுங்க இன்னு ரொம்ப ஸ்பெஷலா கொண்டாடுவாங்க மேடம் அவுங்க கேள்ஸ்ல்லா பாத்திங்ன்னா இந்த பிரியாணி எல்லா எடுத்துக்கிட்டீங்ன்னா மேடம் இந்த முஸ்லிம்ஸ்ல்லா வந்து பாத்திங்ன்னா நல்லா சூப்பரா செய்வாங்க அவுங்க வந்து வீட்ல செய்றதே வந்து ஏதோ கடையில வந்து வாங்கி சாப்புட்ற மாதிரி இருக்குங் மேடம்
ஆமா
முக்கியமா இந்த பாய் வீட்டு பிரியாணில்லா ரொம்ப சூப்பரா இருக்கு மேடம்
ம்
உங்ளுக்கு எப்டி இந்த ஃபுட்டுல பிரியாணில்லா ரொம்ப புடிக்குமா மேடம்
ஆ நா ஒரு ஃபங்க்ஷன் நா மோஸ்ட் ஆஃப் வந்து ஃபங்கஷன் எல்லா நறையவே அட்டன் பண்ணுவே நெருக்கமானவங்கள ரொம்ப பத் பத்திரிக வச்சு ஹம்புளா கூப்ட்டாங்கன்னா கண்டிப்பா பொய்டுவே நானு அவுங்க வராங்க வரல அதெல்லா ரெண்டாவது பட்சோ நம்ம பொயிட்ணு அப்டின்ற மாரியை இருக்கு ஆனா போய் ஒரு ரெண்டு மூணு பங்க்ஷன்ல சாப்ட்டுருக்கே பிரியாணி ஆனா முஸ்லீம் ஃபங்க்ஷன் வந்து எ ஃப்ரெண்டஸ்ஸே முஸ்லீஸ்ல்லா இருக்காங்க என்ன கூப்ட்டாங்கதான் ஆன அந்த ஃபங்க்ஷன்லா என்னால போக முடில ஆனா நா பங்க்ஷன் நார்மல ஒரு ஃபங்க்ஷன் போய் பிரியாணி சாப்ட்ருக் நார்மலா ஃபங்க்ஷன் போனாலே பிரியாணி அப்டின்னாலே மோஸ்ட் ஆஃப் எல்லாருக்குமே ஒரு இதுதா ஒரு இன்ட்ரெஸ்டிங்குதா
ஃபங்க்ஷன்ல பிரியாணி அப்டினா அந்த ஃபங்க்ஷன மிஸ் பண்ணாம போய்ணு மேடம்
ஆ கண்டிப்பா கண்டிப்பா நானு எ சிஸ்டரு ஒரு ஃபங்க்ஷன் போயிருக்கோ ஹைவேல நல்லா இருக்கு பிரியாணி சாப் பாடு நல்லாதா இருந்தது ஆம்பியன்ஸு லுக்கு ஒரு சும்மா ஒரு ஒரு முந்நூற்
அந்த பிரியாணி வந்து கொஞ்ச நேரத்துல அப்டியே தெகட்ற மாரி ஆயிடு மேம் எல்லா டைமுமே பாத்தீங்ன்னா இப்போ நம்ம வீட்ல ஒரு தயிர் சாதோ இந்துனா கூட அத நம்ம நல்லா ஃபுல்லா சாப்பல்லா ஆனா இந்த பிரியாணி பாத்தீஙன்னா டேஸ்டுக்குதா மேடம் அந்த மசாலாலா பாத்தீங்ன்னா கொஞ்ச நேரத்திலே வந்து தெகட்ற மாரி ஆயிடு நமக்கு
ஆமா
ஆனா இப்ப இந்த ரீசன் டேஸ்ல பாத்தீங்ன்னா எல்லாருமே வந்து பிரியாணி பிரியாணி இதுதா
ஆமா இப்ப இப்ப எல்லா இப் இப்ப எல்லாருமே வந்து பேட்டேக்கு மட்டுந்தா நம்ம பிரியணி போட்டு பாத்துருப்போ அப்டி இல்லனா மஞ்சாதண்ணிக்கு அப்டினா பிரியணி போட்டு பாத்துருப்போ இப்ப கல்யாணத்துக்கு போட்றாங்க வளை மய வளைகாப்புக்கு போட்றாங்க ஆ ரிசப்ஷனுக்கு போட்றாங்க எல்லாத்துக்குமே போட்றாங்க
ஆமா ஆமா மேடம் எல்லாத்துக்மே வந்து போட்டுட்தா இருக்காங்க
இப்ப எல்லாரு வந்து அந்த அந்த சாம்பாரு கூட்டு பொரியலு அத விட்டறாங்க
ம்
ஆனா அதுல இருக்க டேஸ்ட்டு அவுங்களுக்கு தெரிய மாட்டது இப்ப ஒரு சாதோ எடுத்தனா அத ஒரு அஞ்சா பங்குட்டு ச கொஞ்சோ மொதல்ல காரக்கொழம்பு அப்புறோ சாம்பாரு நல்லா சாப்பிறவங்களாலதா சொல்றே நா அவ்ளோளா சாப்ட மாட்டே நல்லா சாப்பிட்றாங்கல்லா சொல்றே அஞ்சா பங்குட்டு கொ மொதுல ஒரு ஒரு பகுதிய வந்து சாம்பா ரு சாம்பாரு அப்புடீனு ரெண்டு சாம்பார் சாப்டுவோ அப்புறோ காரக்கொழம்பு சாப்பிடுவோ அப்பறோ வந்து ரசோ சாப்டுவோ மோர் சாப்புடுவோ அப்டியே கூட்டு எதனா கூட்டப் நீங்க எல்லா நீங்கலாக பாத்துருப்பீங்க நெனக்கிறே இன்ஸ்டாகிராம்லா சாப்புடுவங்க பாத் தீங்ளா சாப்பாட்லா போட்டு சாப்டுவாங்களே பாத்துருக்கீங்ளா அப்படயே அவ்ளோ ஒரு அருமியா சாப்டுவாங்க நறய் நற நெறைய சாப் பறவங்க விட் டுருங்க நெறைய இப்போ பெரிய எலைய போட்டு நெறைய ஊத்தி சாப்பிற்ற அதெல்லா விட்ருங்க அதெல்லா தள்ளி வெச்சுருங்க இப்ப சும்மா நார் மலா ஒரு தட்டுல அழகா ஒரு ஒரு கிண்ணோ சாப்பாடு இருக்கு ஒரு நார்மலா ஒரு ஒரு கூட்டு இருக்கு ஒரு பொரியல் இருக்கு அழகா அதவையே பங்கிட்டு அதையே ஒரு அருமையா சாப்டுவாங்க ஆமா அதையே அருமையா சாப் சாப்டுவாங்க வெஜிடபிள்ஸு ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிப்பாங்க
இந்த எல்லோ கலர்ல இந்த கூட்டு எல்லா வெச்சு சாப்பிடுவாங்க பாருங்க மேடம் அதெ லா நல்லா இருக்கு மேடம் நெஜமாவே
க்கு அப்புறோ எல்லா ஃபுட்டுலயுமே கண்டிப்பா வெள்ளரிக்கா இருக்கு வெள்ளரிக்கா வெள்ளரிக்கா இல்லாத சாப்ட மாட்டாங்க நல்லா இரு சாப்பாடு ச மோ மோஸ்ட்டா சாப்பாடுனாலே பிடிக்கு ஆனா இன்னா ஒண்ணுனா நம்மளால நெறைய சாப்பிட முடியா நெறைய சாப்பிட முடியாது ஒரு ரெண்டு வா அதுக்கு மேல தெகட்டிடு எந்த ஒரு சாப்பாடாந்தாலுமே செரிதா
ம் ம் கரைட்டுதா மேடம் ஆனா இந்த பிரியாணில்லா பாத்தீங்னா நெறைய ஷோ ஷோலலா பாத்தோனா இந்த பிரியாணி எல்லா வந்து நா அஞ்சு கிலோ சாப்ட்டே அஞ்சு கிலோ சிக்கன நா ஒ தனியா ஒரே டைம்ல சாப்ட்டே அந்த மார்லா சொல்றாங்க அவுங்களா எப்படிதா சாப்பிட்றாங்கன்றதே தெர்ல மேடம்
அந்த மார்லா நா சாப்ட கூடாது
பட் ஆனா அதுக்லா வந்து அதெல்லா உண்மையா இல்ல அவுங்க வந்து அதெல்லா வந்து
இல்லல்ல அதெல்லா உண்ம தா இல்ல பொய்யெல்லா இருக்கவே வாய்ப்பு இல்ல அதெல்லா உண்மதா மேபி அவுங்க சாப்பல்லா
அவூங்க எப்டி மேடம் அதெல்லா வந்து அப்டி சாப்பர்ற இல்ல அவுங்க அதுக்காக வந்து ஏதாவது பயிற்சி எடுத்துப்பாங்ளா
ம் ஆனா அதெல்லா அ குட் ஃபார் நாட் குட் ஃபார் ஹெல்து அப்பல்லா சாப்ட கூடாது
ஓகே ஓகே மேடம் அதுக்காக அவுங்க டேப்லெட்லா போட்டு கொஞ்ச அந்த செரிமானத்துலா செரி பண்ணுவாங்கன் தா நெனைக்
ஆமாமாமா அதுக்கப்றோம் போயிட்டு ஃபுல்லா அவுங்க வாமிட் எடுத்துருவாங்க இல்ன்னா இதுனா எதுனா ஆயிடுன் நெனைக்கிறங்க
அந்த மாரி இருக்கு மேடம் ஏதாவது ஒண்ணு அதா அந்த ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க பாருங்க உணவே மருந்து அப்டின்ட்டு அந்த மாரி நம்ம வந்து எப்டி உணவ சாப்பர்றோன்றத பொறுத்துதா மேடம் நமக்கு இது எல்லாமே ஹெல்து செரி நம்மளோட ஆரோக்கியமு செரி அத சார்ந்துதா இருக்குது நம்ளோட வாழ்க்க ஒரு நாள் ஏதாவது வந்து நம்ம மாத்தி ஏதாவது ஒண்ணு ஏனோ தானோன் சாப்ட்டா கூட நமக்கு அது ரொம்ப இடைஞ்சலா போய் முடிஞ்சுருது மேடம்
ஆமா ஆமாங்க
அந்த மாரி இந்த உணவு பொருள் ஏதாவது பழங்கள் இதெல்லா வாங்கிட்டு வந்தா கூட நம்ம வந்து வாஷ் பண்ட்டுதா சாப் பன்னுன்ட்டு
இப்ப கூட ரீசன்டா பாத்தீங்ளா ஒரு ஒரு மாம்பழமோ என்னமோ ஒரு சிஸ்டர்ஸ் அண்ட் கோ சிஸ்டர் ரெண்டு பேரு சாப்ட்டு இறந்துட்டாங்க மாம்பழமா அது என்னன் தெர்ல
நம்ம வந்து ஒரு கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுவோ அந்த டைம்ல நமக்கு வந்து எது தவறுகள் நடக்காது என்னைக்கு நாள் வந்து நம்ம அத வந்து பால் மாரி கொஞ்ச சோம்பேரி தனம்
ம் ம் நம்ம நெக்ஸ்ட் கால்ல பேசலா நெனைக்கிறே
ஓகே ஓகேங் ஓகே ஓகே மேடம் முடிங் முடிங் ஆமா நீங்க தா மேடம் நீங்க தானே கால் பண்ணீங்க நீங்க தா